உம் கேக்
கேக்குதா நீங்க என்ன இப்ப என்ன சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சதா
இல்ல நா வந்து அதான் குழம்பு வந்து இருக்கு புளி குழம்பு வச்சே சுண்டைக்காய் புளி குழம்பு வச்சே
ஆ
அது வந்து ஒன்பது மணி போல போய் எல்லாருக்கும் தோசை ஊத்தி குடுப்பேன் சாதம் இருக்கு இருக்கிறது இல்லன்
எப்டி இப்போ எனக்கு என்னன்னா இந்த மாரி கூட்டு குடும்பமா இருக்கும்போது எனக்கு என்ன ஒரு இதுனா இப்ப நீங்க நீ ஓ கொழந்தைங்க ரெண்டு பேரு மாமனரு மாமியார் மிச்சோ இருக்கிறவங்க யார் யாரு
அதாவது என்னுடைய என்னுடைய கணவனுடைய அக்கா அவரோட அவுங்களுடைய கணவர் அவுங்களோட பொண்ணு நாங்க மொத்தோம் ஒன்பது பேர் ஒரே குடும்பத்துல இருக்கோ
ஏ அவுங்க தனியா போலயா திருமணம் செஞ்சுட்டு
அவ அதாவது என்னுடைய கணவருடைய அதாவது அக்காவோட கணவர் வந்து எப்டின்னா ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப மதுக்கு அடிமையாயி குடும்பத்த பாத்துக்காம அப்டின்னா இருந்தனால அவுங்க வந்து காது கேட்காது வாய் பேச முடியாதவங்க அவுங்க என்னுடைய நாட்டனார் அதனால வந்து அவுங்
ஓ அப்டியா ஓ எனக்கு இது தெரியாது உங்க நாற்றுனாரும் அப்டியா
ஆமா நாத்தனார் அப்டிதான் காது கேக்காது வாய பேச முடியாது அவுங்களோட பொண்ணு வந்து இப்போ அவுங்களுக்கு இருபது வயசு ஆகுது அவுங்க வந்து ப கல்லூரியில மூன்றாம் ஆண்டு படிச்சிட்ருக்காங்க
பொண்ணுக்குல்லா எந்த பிரச்சனையும் இல்ல
அதெல்லா எந்த பிரச்சனையுமே இல்ல
உம்
ஆரம்ப காலகட்டத்துல வந்து இந்த மாரி அவுங்களோட அந்த பொண்ணோட அப்பா அப்டி இருந்ததுனால அவுங்களையும் கூட்டிகொண்டு வந்து என்னுடைய மாமியார் வந்து எங்களோடையே இருக்கட்டும் என் பொண்ணு எங்க பொண்ணன்னும் அதுக்கு ஒண்ணு தெரியாது அப்டின்னு சொல்லிட்டு எங்களோடையே வச்சிருந்தாங்க அவுங்களயே வச்சிருந்தாங்க எனக்கு கல்யாண ஆகி வந்தும் வந்து அவுங்க தா கூட இருக்காங்க அவுங்க தான் பாத்துக்கிறாங்க நாங்க ரெண்டு பேருமே தான் இப்ப நா துணி துவச்சா அவுங்க அலசுவாங்க அவுங்க துணி துவச்சா நா அலசுவே நா சாமா விளக்குனா அவுங்க கழுவுவாங்க அவுங்க ஆ ஜாமா விளக்குனா நா கழுதுவே அவுங்க காய் நறுக்கி குடுத்துருவாங்க நா சமைச்சிருவேன் இந்த மாரி வேலைகள் எல்லாத்தையுமே பகிர்ந்துதா செய்வோம்
உம்
இப்ப ஒரு சமீப காலமா ஒரு ஒரு மாத காலமா அவுங்க வந்து வெளியில வேலைக்கு போலாம் நா தா சொன்ன வீட்டுக்குள்ளேயே மொடங்கி கிடக்கக் கூடாது வெளில போகட்டு வெளிய உலகோ தெரிஞ்சுக்கட்டு வேலைக்கு அனுப்புங்கன்னு சொன்னதுனால இப்போ ஒரு ஒரு மாத காலமா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இப்ப எல்லா வேலைகளையு நா தா பாத் இருக்கா பாத்துக்கிறக்காய் அவுங்க வந்து மொத நல்ல தையல் தெரியு அவுங்களுக்கு நல்ல தப்பாங்க நல்லா தையல் தெரியு
அப்ப எப்டி காது கேகும் செய்யாது எப்டி கத்துக்கிட்டாங்க அந்த தையல
அவங்க வந்து இந்த கிளாஸ் தா போனாங்க அரசாங்கம் நடத்தன ஒரு இதுல வந்து கிளாஸ் போய் கத்துக்கிட்டாங்க தை தைப்பாங்க தைப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்னாடி காலக்கட்டத்தில டிரரெஸ்ஸு முதல் கொண்டு அ ஜாக்கெட் முதல் கொண்டு எல்லாமே தைச்சுட்டு தா வந்துருக்காங்க இப்போல்லா அது சமீப காலமா அதுக்கு முன்னாடி வந்து மறந்துட்டாங்க போல ஆனா இப்ப வந்து மறுபடியு ஒரு ஒரு மாச காலமா வந்து இந்த மெத்தை உரை இருக்கு இல்லையா அதையெல்லா போய் தச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு கடையில அவங்க வந்து அவங்களேதா வந்து கூட்டிட்டு போனங்க இவங்களுக்கு தைக்க தெரியுனு சொல்லி சொல்லிட்டு இப்போ ஒரு மாச காலோ அங்க போனாங்க இப்போ வந்து மறுபடியு துணி வந்தாதா போவாங்க இப்ப அது வரைக்கு பக்கத்துல வந்து நாட்டு மருந்து கட இருக்கு அந்த எடத்துல வேலைக்கு போய்ட்டு இருக்காங்க
ஆ
ம் அந்த மாரி வந்து அவங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அவங்களோட கணவர் வந்து இப்ப கொஞ்ச பரவால்ல ஆட்டோ ஓட்றாங்க ஆட்டோ ஓட்டி எதோ ஒரு அ காசு கொண்டு வந்து குடுக்குறாங்க வீட்டுக்கு வருமானம் முன்னாடி எல்லா அந்த மாரி கடையாது மதுவுக்கு ரொம்ப அடிமையாயி சாப்பாடு கூட இல்லாத நெலம அந்த மாரி எல்லா அவுங்களு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க இப்ப அந்த பொண்ணு அந்த அந்த
அவுங்களுக்கு ஒரு கொழந்த தா இல்ல
ஆமா ஒரே பொண்ணு தா அதுக்கப்றோ கொழந்தையு அவங்களுக்கு இல்ல அதுக்கப்புற வந்து இந்த பொண்ணு நாங்க நானு என்னுடைய கணவருந்தா கல்யாண பண்ணி குடுக்கணு நல்லபடியா பாத்து எல்லா எல்லா செலவுகளு எங்களுக்கு தா இருக்கு எல்லாமே சரி ஒ கே நானு வந்து பரவால்ல நம்மளுக்கு ரெண்டு பசங்க தா இருக்காங்க அந்த பொண்ணுக்கு செஞ்சிருவோ எல்லாத்தையு அப்டினு சொல்லி நானு வ
நல்லது தா நா என்ன சொல்றன்னா இந்த விஷயத்துல நா வந்து நீ பண்ணாத நீ வச்சுக்கோனு நா சொல்ல மாட்ட ஏ அப்டின்னா அ ஓ நகைங்கள நீ சம்பாரிச்ச நகைகளை தயவு செஞ்சு எதுவு குடுக்க வேண்டா மித்தபடி இல்ல இல்ல நா ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு தங்கையோ உக்காவோ ஒரு நண்பர் நம்ம தோழிகள் இருந்தாலு நா சொல்ற என்னோட உயிர் தோழி இருந்தாலு நா உனக்கு ஒரு விஷய சொல்ற ஏன்னா நமக்கு அந்த மாரி ஆதரவு இல்லாத நேரத்துல நமக்கு ஒரு குடும்பம்னு ஆதரவு குடுத்தவங்க அவுங்க சரியா அதனால வந்து அவுங்கள வந்து நம்ம சார்ந்துர்லா அந்த பிள்ளைங்களுக்கு செய்யறது வந்து நாளைக்கு ஒ பொள்ளைங்க நல்லா இருக்கு ஒ கொழந்த குட்டிங்க நல்லா இருக்கு
ஆமா
நிச்சயமா சொல்ற
ம் இல்ல இல்ல கண்டிப் அதுக்காகதா ஏன்னா அவளுடைய முழுப்பொருப்பு இப்ப நாங்கதா அவள படுக்க வக்கிறோ அவளுக்கு
எங்க தனியார் கல்லூரியில படிக்கிறாள எதுல
தனியார் கல்லூரி தனியார் கல்லுரிலதா படிக்கிறாங்க என்னுடைய கணவர் வந்து சின்ன வயசுலந்து அவர் கொழந்த மாதிரி வளத்துருக்காங்க சரி நா சொல்லிட்டே எனக்குன்னு எதுவு வேண்டா எனக்கு தேவ என்னோட கொழந்தைங்க நல்லபடியா படிக்கணு எல்லாருக்கு நீங்க முடிச்சுட்டு மீதி என்ன இருக்கோ எனக்கு செய்யுங்க அதுதா அவர்கிட்ட நா கேக்குறது வேற எதுவுமே நா வந்து அவர்கிட்ட கேக்கவே மாட்டே எனக்காக அவர் வந்து ஒரே ஒரு பவுண் தங்க நகை மட்டு வாங்கி குடுத்துருக்காரு கல்யாணோ ஆகி இந்த ஆறு வர்ஷோ காலகட்டத்துல அது மட்டுதா அவர்கிட்ட நா கேட்டது வேற எதுமே நா கேட்டது கெடையாது
ம் ம் ம்
ம் அந்த மாரி வாழ்க்கை பொய்கிட்டு இருக்கு ஆனா எனக்கு எ கணவருக்கு இடையில வந்து ஒரு அ தித அன்பு இருக்கு மத்தபடி ஆ காசு பணமு அந்த மாரிலா
கண்டிப்பா நீங்க எப்டி சண்டைல்லா காதல் கல்யாணோ தானா சண்டை எல்லா இட்டுக்குவிங்ளா
சண்டையிலா பயங்கரமா வரு அவரு டக்கு டக்குன்னு டக்கு டக்குன்னு வந்து கை நீட்டிருவாரு கோபக்காரரு முன்கோபக்காரரு
இங்கியு அதேதா முன்கோபம் முன்கோபத்துல கெட்ட வார்த்தைகள் வந்து பயங்கரமா சரளமா வரு
வரு இங்கியு அதே நெலமதா கெட்ட வார்த்தைகள் வந்து பயங்கர பயங்கரமா வரு பயங்கரமாக வரு அங்கியு எப்டிதா‌ இவரு படிச்சிருக்காரு இவரு வந்து பொறியாளர்ரா இருக்காரு கணினித்துரையில வேல பாக்குறாரு
பாத்தா எனக்கு அப்டியே என்ன பாக்குற மாரி பாலா கேப்பே நீளா படிச்சிருக் கியாயா ஆ படிக்காதவ மாதிரி நடந்துக்குற படிக்காதவ கூட ஒழுங்காக நடந்துக்குவா அப்டின்ல்லா நா சொல்லிருக்கே
அதுதா இவர் பேசுற வார்த்தைகள் எல்லா‌ வந்து இந்த காதுல வாங்குன்னா அந்த காதுல அப்டியே ரெத்தோ ஊத்து
இல்லல்ல நானு அதா சொல்லுவே இல்லல்ல கெட்ட வார்த்தைகள சொல்லும்போது சொல்லுவே அதெல்லா இல்லலன்னா நீ பொறந்தே இருந்திருக்க மாட்ட அதுல இருந்தனாலதானே நீ பொறந்தா கேட்டே
இல்லல்ல அது உண்மதா அது வந்து
ஆனா நா வந்து நானுமே அப்டிதா எல்லாருமே சொல்லுவங்க வெளியிலருந்து இப்பவே இப்டி இருக்கு ஆனா எனக்கு ஒண்ணுன்ன மொதல துடிக்கிறது அந்த மனுஷ
அதே இதயம்தா அதுதா இப்ப வந்து சிமிலரா சொல்ல போன ரெண்டு பேருமே ஒரே மாரி கேரக்டராதா இருப்பாங்கன் நானு நெனைக்கிறே
கண்டிப்பா ஏன்னா வெளிநாட்டுல வேல செய்யறதுங்க இன்னொரு விஷயோ நம்ம புரிஞ்சுக்கணு உள்நாடு மாதிரி கெடையாது அவுங்ளோட கால நிலை மாற்றம் வேற நம்ம நெனைக்குறோ அவுங்க சும்மா இருக்காங்க அப்டின்னு இல்லலன்னா வேற எங்கயாவது இதுங்களுக்கு அந்த அளவுக்குல்லா கெப்பாசிட்டி கெடையாது நம்மள விட்ட வேற யாரு இருக்க கெடையாது அப்டி அப்டி கெடையாது அங்க இருக் கக்கூடிய நெலெம வேற நம்ம நெனைக்கிறோ நால்லா உனக்காக ஒரு ஸ்டேட்டஸ் வக்கிறே எனக்கு எல்லா இது வரைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கூட
ஒரு ஸ்டேட்டஸ் கூட வச்சதே இல்ல நா கெஞ்சிருக்கே கால்ல உழுகாத கொறையா நா கெஞ்சிருக்கே
நா கேப்பே இந்தபாரு நானே கேப்பே நா அனுப்பி விட்டு கூட இத எனக்கு டெடிகேட் பண்ணுணா இது நீ அனுப்பி நா பண்ணனுமா அதுல்லா நானே பண்ணுவே அது எல்லா வந்து எனக்கு நடிக்க எனக்கே தெரியாது நானா பண்றப்ப பண்ணுவ அப்டின்னு அது சொல்லுவாங்கள காதல் செய்யும்போது தெனம்தோறு ஐ லவ் யூ அந்த ஸ்டேட்டஸ்கள் வரு எல்லா வரு இப்பல்லா வந்து நா இவ நமக்கானவ ஆயிட்டா லைசன்ஸ் போட்டாச்சு இனி எங்க போக போறா அப்டிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவுங்களுக்குள்ள வந்துட்டு
உங்களுக்காது வந்து அந்த காதல் செய்யும்பொழுது அந்த மாரி ஸ்டேட்டஸ் எல்லா வந்துச்சு எனக் க ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே வந்து அந்த மாரி எப்டின்னா ம்
காதல் செய்யும் போது கூட இல்ல நா தா அனுப்புவ
ஆ அதா நா தா அனுப்புவ இ அதேதா இன்னைக்கு வரைக்கு நடந்துட்ருக்கு இன்னைக்கு வரைக்கு அவுங்களுக்கு என்னன்னா அதாது ஒரு சிமிலர் ஒரு
அட நா ஏதாவது அனுப்புனா கூட அத ஓப்பன் கூட பண்ணி பாக்க மாட்டாங்க
ம் அதேதா இங்கேயு அதாது ஆனா சாப்பிட மட்டு நல்லா வாங்கி தருவாங்க என்னென்ன வேணுமோ சாப்
ஆ சத்தியமா சொல்ற இதுல நானு உண்மைய சொல்ற அடிச்சுக்க முடியாது அதெல்லா வந்து இப்போ வந்து எனக்கு இப்ப நா ஃபோன் பண்ணி எனக்கு ஏதாது சாப்ட வேணுன்னாலு ஏ அக்கௌண்ட்ல ஆயிரம் ரெண் டாயிர வந்து விழுகு அதுக்கெல்லா எந்த அதே மாரி எனக்கு ஒரு துணி வேணும்னு‌ அப்டின்னா நீ இப்பதான எடுத்த அப்டில்லால்ல என்ன வேணாலு வந்துரு நா கேக்கவே மாட்ட நா வந்து இப்ப பணம்னு கேக்கறது வந்து டிரேடிங்க்காக மட்டுந்தா கேப்பே
அதுதா அதுதா நா வந்து அதாது எனக்கு வந்து பணமா வாங்க கையில வந்து என் கையில குடுக்கவே மாட்டாங்க நா இப்டி தலைய திருப்புணேன்னா அந்த எடத்துல என்ன இருக்கோ அத வாங்கிட்டு வந்து ஒடனே குடுத்துருவாரு
போதுமே நமக்கு நா என்ன சொல்றேன்னா பணமா நமக்கு தேவ இல்ல ஆனா நா ஒரு யு த்தி‌ ஒனக்கு ஒரு தோழியா சொல்லி் குடுக்குற அவுங்க தர வேண்டா ஒ கையில நீ பணம்னு நீ வச்சுக்கணு நீ சின்ன சின்ன ஏதாது வேலைகள் பாக்குற இல்லயா அந்த வேலைகள்ல வர காச நீ வச்சு பழகு
ஆ அததா நா இனிமேல் வந்து பண்ணணு அப்டின்னு சொல்லி நெனைக்கிறே நானு இந்த குடும்பத்துக்காக நெறைய ஒழைச்சிருக்கே நெறைய செஞ்சிருக்கே இன்னைக்கு வரைக்
புரியுது நா சொல்ற நீ வந்து என்ன நா நீ தப்பா நெனைச்சிக்க வேண்டா ஏன்னா இப்ப நானுமே வந்து பாத்தினா ஏ கணவர நம்பி தா நா இருக்கே அவர டிப்பன் பண்ணிதா இருக்கே அவர் தா எனக்கு எல்லாமே பண்ண எனக்கு வேலையு இல்ல வேலையு போயிருச்சு அவர் தா பாக்குறாரு ஆனா எங்க வீட்ல நா வேல பாக்குறேன் தா நெனைச்சிட்ருக் க்காங்க ஆனா மாச நூறு மளிக சாமான வாங்குற காசு அனுப்பிருவாரு கரெக்ட்டா ஆறாயிரனா ஆறாயிர அனுப்பிருவாரு போய் வாங்கி பம்பரு இதெல்லா செய்வாரு ஆனா என்னன்னா இப்ப வந்து நா அந்த சின்ன சின்ன வேலைகள் பாக்குறது அவருக்கே தெரியாது நானே பாத் தெரியு ஏதோ பண்றான்னு தெரியு நம்பிக்கை ஆனா சொல்லுவாரு நீ இங்க தேவையில்லாத வேல பாக்குற டிரேடிங் பாரும்பாரு ஆனா அந்த டிரேடிங்கும் பாத் து இந்த மாரி சின்ன சின்ன வேலைகள் பாக்கும்போது என்னோட செலவுகள்னு ஒன்னு செலவுகள் எல்லா வாங்கி குடுத்துறாங் இருந்தாலு ஏ கையிலியு ஒரு பணம் வேணுங்கிறதுக்கு ம்
உதயமானா பணம் வந்து உத
டிரேடிங்ல போன மாச நாப்பத்தஞ்சாயிர தொலைச்சிட்ட லோன் எடுத்து அத சரி செஞ்சு கட்டி விட்டுட்டே இப்போ வந்து பாத்தா அவருக்கு அது தெரியாது அடுத் த மாச தலைவர் வராரு வந்தா நா மாட்டிக்குவே அதுக்காக இதுல ஏதாது சின்ன சின்
க்குறாங்க
அடுத்த மா அவர் இந்த மாசம் இருவதாந் தேதி அவுங்க அம்மா வீட்டுக்கு போறாரு அடுத்த மாசம் இருவதாந் தேதி இங்க வராரு
அப்படியா செரி செரி செரி செரி இப்போ இவர் வந்து எப்டின்னா அ அ முப்பதாந் தேதி இந்த மாதோ முப்பதாந் தேதி அந்த ஊரை விட்டு கிளம்பி இங்க வர போறாரு
இனிமே போவே மாட்டாரா
ஆமா இனிமேல் வந்து போவே மாட்டாருன் தா நெனைக்கிறே
நல்லது நா என்ன சொல்றேன்னா தயவு செஞ்சு உ கணவர பக்கத்துலே வச்சுக்க அஞ்சோ பத்தோ கஷ்டப்பட்டாலு பரவால்ல நம்ம ஒரு ஒரு ஒரு நாள் நான்வெஜ்ஜ கட் பண்ணா கூட பரவால்ல கூட இருக்குறது நல்லது இந்த வயசுக்கு நா சொல்றே
இல்ல இல்ல நீங்க சொல்றது கரெக்ட்டு தா இப்போ என்னுடைய கல்யாணோ ஆகி இந்த ஆறு வருடம் ஆ செரி ஓகே பாருங்க ம்
செரிங்க